ஹலோ
ஆஹ் அக்கா கேக்குதா
ஆஹ் கேக்குது கேக்குது எதிர்பார்க்கலையோ
இல்ல இல்ல இல்ல அஹ் ஆமா கொஞ்சோ எதிர்பார்க்கலத ஆனா பக்கத்துலதா இருந்த
ஓ சரி சரி சரி இன்னைக் தோட்டத்துக்கு போற வேலைையல்லா இருக்கா
ஆஹ் தோட்டத்துக்கு கடல அப்பா போயிட்டு வந்துட்டாங்க நானு ஆஃபிஸ் குதா நீ கிளம்பிட்டு இருக்கிற நீ கிளம்பனு வாக்கிங் போன காலையில எந்திரிச்சந்து ஒரு இன்னைக்கு ஒரு ஆஹ அஞ்சு அஞ்சு டு ஆறு கிலோமீர் க்குள்ள போயிருப்ப அ என்ன வே யோசிச்சேன்னா அஞ்சுட்டு ஆறு ஆனா ஒரே ஒரே அஞ்சுட்டு வார போ மாட்ட ஒரு ரன் ஒரு ஒண்ணு புள்ளி ஆறு கிலோமீட்டரு ஒரு இடத்துக்கு போயிட் இருக்கு ஒரு ஒன்னு புள்ளி ஆறு கிலோமீட்டர் வருதுன அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துருவ அப்ப போயிட்டு வந்துட்டோம்னா ஒண்ணு புள்ளி மூணு கிலோமீட்டருனா ரெண்டு புள்ளி ஆறு கிலோ மீட்டர் ஆயிருதா
ஆஹ் ஹ் ஆஹ்
இப்ப ஒரு தடவை போயிட்டு வருவ சோ அப்படி போனா அஞ்சு கிலோமீட்டர் ஆயிரு நா ரொம்ப தூரத்துக்கு ஒரே லாங்கா போயிட்டேன்னா எனக்கு கொஞ்சோ டயடாய்ரு மாரி ஆய்ரு திரும்ப வர்றக்கு ரொம்ப தூரொ ரிட்டன் வர மாரி இருக்கு நா போற எடத்தையே கொஞ் தூரொ போய்ட்டு அப்பறொ திரும்பி பாத்துட்டு திரு திரும்பி போயிட்டு வருவோ அந்த மாரி பண்ணுவோ
ஓ செரி செரி செரி அப்ப இப்ப அ
தொடர்ந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு போறோனா திரும்போ ரிட்டன் வரம்போ அஞ்சு கிலோமீட்ரு ஆய்ரு எனக்கு சோ அது கொஞ்சொ கஷ்டமாய்ரு இ நம்ம அப்டி நடந்தோம்னா டெய்லி நடக்க முடியாதுல்ல
ஆமா ஆமா ஆமாமா
ம்
கொஞ்ச நம்ம இது பண்ணிக்கிட்டுதா பண்ணணு
ஆ, ச கால் வலிச்சதுனா திரும்ப போறக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷன் கெடைக்காது ஊக்க கெடை க்காது இப்ப நா பக்கத்துல பக்கத்துல போயிட்டு வந்தனா எனக்கு ஓகே ஈசியா இருக்கு இப்ப இங்கிருந்து ஒரு குறிப்பிட்டு ஒன்ட்ற ஒரு ஒண்ணு புள்ளி அ மூணு
இப்ப நீ வீட்ல இருந்து எவ்ளோ தூர போவா, வீட்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கு போவியா
அ, பஸ் ஸ்டாண்ட் இல்ல வீட்ல இருந்து பாத்தீங்னா அந்த ஒரு ஆறு இருக்கு அந்த ஆறுக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்கு அந்த ஆறுக்கு முன்னாடி இருக்க வீட்டு வரைக்கு போயிட்டு திரும்பி வந்துருவே அங்க வரைக்கு போனனா எனக்கு ஒண்ணு புள்ளி மூணு கிலோமீட்டர் தூர வரு அப்ப வீட்டுக்கு வந்துட்டோனா அ போயிட்டு ரிட்டன் வீட்டு வரும்போது ரெண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஆயிரு அதே எடத்துக்கு திரும்பவு போயிட்டு வரும்போது ஆ அஞ்சு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் வந்துரு அப்பறோ நடுவுல கொஞ்சோ எக்ஸ்ட்ரா நடந்தனா ஆறு கிலோமீட்டர் வரைக்கு கவர் பண்ணுவ மூணு தடவ போயிட்டு வந்தனா கிட்டத்தட்ட ஏழு எட்டு கிலோமீட்டர் ஆயிரு
ஆ ஓ
இப்ப அந்த மாரி ஆ கணக்கு போட்டு நடந்துக்குவே ஒரு நாளைக்கு கொற்ஞ் ஒரு அஞ்சு கிலோமீ ட்ராவது நடக்கணு அப்டிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு காலைல நடப்ப நைட்டு கொஞ்சோ கம்மியா நட இல்ல நைட்டு் கம்மியா நடந்ததுன்னா காலைல அதிகமா நடப்ப அந்த மாரி. தோட்டோ கரெக்டா ஒரு கிலோமீட்டர் வரு
ஆஹ் அப்ப ச சைக்கிள் இது பண்ணிட்டா சைக்கிளிங்கு சேந்து போலால்ல.
ஆஹ் சைக்கிள ஓட்டலாம் இப்ப சைக்கிள் பழுதா கிடக்குது இ நடப்ப தோட்டத்து வரைக்கு போய் நடக்றது ஒரு சில. சில பல சிக்கல்கள் இருக்கு.
ஹ் அது சிக்கல் இருக்குது அது தெரியு அதனாலதா நா சைக்கிள். போக முடியமா அப்படின்னு கேட்க
ஆஹ் சைக்கிள் ரெடி பண்ணா போலா நா யோசிட்டே இருப்ப ஆமா அது ரெடி பண்ணணு நான் யோசி. ப்ப எப்படின்னா தோட்டத்து வரைக்கு போயிட்டு கொஞ்சோ வேலையல்லா முடிச்சுட்டு வந்தடலா அப்படின்னு யோசிப்பே நடந்து. போய் ஆனா. போறக்கான சாத்தியம் கம்மியாதா இருக்குது ஏனா அது பல சிக்கல்கள்.
உம். நா. அது நா அவ்வளோ தூரோ நம்மனால நடக்க. முடியாது. ஷார்கட் ஏதாவது இருந்த நடந்து போலா இல்லல்ல அதுல வந்து அது எனக்கு இது சிக். க்கள் எப்படில இருக்குமே. இல்ல அது நம்ம சைக்கிள் இது பண்ணிக்கிட்டோம்னா. அதுலயு நம்ம வந்து இது பண்ணிக். நல்ல அப்படின்னு சொல்றேன் நான.
ஆஹ் கண்டிப்பா அதுகானா பண்ணலா சைக்கிள் இருந்துச்சன்னாங்கன்னா போயிட்டு தோட்டத்துல ஒரு சில வேலை. எல்லா முடிச்சுட்டு அஹ அதுவு ஒரு இது உடல் உட பெருசு மாரி தா ஆ பாப்போ அது சைக்கிள் ரெடி பண்ணா அது மாரி பண்ணிக்லா
உம் நாளலிந்து பாருங்க இன்னொன்னு என்னன்னா பக்கத்துக்கு போறதுக்கு கூட சைக்கிள இருந் துன்னா நம்மளுக்கு சீன்பிள்ள எடுத்துட்டு வரலா துணி துவைக்கிறக்கு துணி கொண்டு போன மனஷ்னள் கொண்டு போயக்கலா சின்ன சின்ன வேலைக்கு வந்து நம்ம வண்டி எடு னோ இல்ல அது வந்து ஆ பெட்ரோல் செலவு டீசல் செலவு ஸா ஸோ இது இருந்ததுனால ஏதோ ஒரு செலவு மிச்சப்படு தத்ததுகது யூஸ் பண்ண முடியும் இல்ல
கண்டிப்பா கண்டிப்பா நா முயற்சி பண்றே
ம் அதுல ஏதாவது வாய்ப் இருந்துச்சுன்னா அத கொஞ்சோ ஆ எங் என்ன பண்றதுனு பாரு
கண்டிப்பா கண்டிப்பா பாக்றே
ம் ஆமா நானு வாக்கிங் போகோணுன் நெனப்ப ஆனா வீட்டுக்கு வெளில நடந்து எனக்கு செரியா போயிரு அதுலயே எனக்கு கால் எடுத்து வீட்டுக்கு வெளிலியோ அப்புறோ வந்து கூ கூட்டுறது அது பண்றது இதுலயே அதுவே ஒரு எக்ஸ் பேஸ் மாரி போய்கிட்டு இருக்குது
ஓகே ஓகே ஏனா அந்த மாரி வேலைகள் இருந்ததுன்னா ஓகேதா
ஆ ஆமா வாசல கூட்டி ஊட்ட கூட்டனாவே எனக்கு கை கால்லா வலிக்க ஆரம்பிச்சிரு ஏன்னா வாசல் எப்படி இருந்தாலு வெல் கொஞ்சோ பெருசா இருக்கா அதன் எப்டி இருந்தாலு வெள்ள ன்ட் அடிச்சதுக்கு மண்ணு தூசி இருந்துதுன்னா அப்டியே தெரியுது சோ அதல கூட்னாத கொஞ்சோ ஆ சு த்தமா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் அதனால எல்லாத்தையு கூட்டிட்டு வர்றதுக்கே அப்ப தண்ணி குடிக்க அத பிடிக்க சரியா போயிடோ அப்புறோ வூட்டுக்குள்ள போறது வெளில வர் இந்த ஊட்டுக்குள்ள போறது வெளிபடுத்தது அதுலயே நறையா இதாயிருது
கண்டிப்பா கண்டிப்பா அந்த மாரி நடை உடைகள் உழைப்பு இருந்துச்சுன்னா அதுவே போதோ ஏதோ ஒரு வகையில நம்ம உடவுல வந்து நகர்த்திக்கிட்டே இருக்கணோ அது அப்டி இருந்துனாச் இதோ ஓகே தாங்க இந்த இப்படி வாக்கிங் போன சும்ம போனோ அந்த மாரி இல்லாம
அதெல்லா நம்ம நாம நம்ப தோட்டத்துல போய் வேல செஞ்சாவே ஜிம்முக்கு போவது வேண்டியது இல்ல
நானு ஜிம்முக்கு போலாங்கற ஒரு ஐடியாலதா ஒரு பக்கத்துல கேட்ட ஆனா வந்து நா கேள்விப்பட்ட வரைக்கோ அவ்வளோ தொக வராது ஆனா அந்த ஜிம்ல வந்து ரொம்ப அதிகமான தொக
எவ்ளோ சொல்றாங்க
ஒரு அது வந்து உண்மயா அட்வான்ஸா வந்து ஆயிரபா குடுத்துட்டு மாசம் மாசம் ஆயிரபா கட்டணுங்கறாங்க ஆனா வந்து ஏழ்நூறுபா ஆற்நூறுபா அந்த மாரிதா வருமாமா ஆ கொஞ்சோ அதிகமா சொல்லிட்டாங்க அதனால நா அந்த பக்கோ போலிங்க எ வேற எதா ஜும் இருந்தா பாக்லா இல்லேன்னா விட்டுர்லா அப்படிங்க மாரி விட்டுட்ட
ம் இல்ல நம்ம வீ நம்ம ந கரெக்டா பாத்தீன்னா நம்ம தோட்டத்து வேல அந்த வேல இந்த வேல செஞ்சாலே எல்லா தைரியு கண்டா அது என்னது தண்டால் எடுப்பாங்ளா சம்திங் தண்டாலா
அங்க எக்யூப்மெண்ட்ஸ் அது அ ஆமா அதெல்லா எடுத்தாவே போது தா
உம் நானே எடுக்க ட்ரை பண்ணிட்கிட்டு தா இருக்கே வெக்கிறோ இது ஒரு கொஞ்ச நாளா ஆனா ஃபுல்லா வராது ஆனா நம் பண்ணிவிடுவே அ ஒ ஒரு மூணு நாலு நா என்னால பண்ண முடியு இவ்ரு வேனா பண்ணுவாரு டெய்லி பண்றே அப்டிங்கற இதுல அது ஒவ்வொருத்துக்கும வேலை இருந்தது டயடா இருந்துச்சு நைட்டு ரொம்ப ஒர்க் இருந்தது அப்படிங்கிறதுனால பண்ண மாட்டாங்க மித்த நாள்லா பண்ணுவாங்க புஷ்அப்ஸ் எடுக்றாங்ளே நீங்க பண்ணி சொல்லுவாங்க அங்க தம்பியு பண்ணுவா
உம் உம் உம் உம் கே கே கே அத எதோ ஒரு வகையில நம்ம அ நானுமே பண்ணுவே அவ்ளோ நள் ஒரு பத்து பத்து வந்து புஷ் அப்ஸ் எடுப்பண்ணு வச்சுக்கோங்களா நட இப்போ நடக் க்க ஆரம்பச்சல இருந்து நடக்கறதா ரொம்ப எனக்கு நல்லாருக்கு அது ஒடம் நல்லாருக்கு மைண்டு வந்து ரிலாக்ஸ் தர்து நல்லா நடந்தோனா
ஆமா ஆமா நானு அதுெல்லா நா இ நட என்னாலு முடியறதில்ல இது ஒரு ஒரு வேல இருக்கு ஆனா அங்க இருந்து எதனா வந்து இங்க இருந்துனா எனக்கு வந்து எதோ ஒரு வேல இருக்கு கொஞ்சோ எந்திரிக்கிறது லேட்டா இருக்க ஆனா அங்கே வந்து நான எந்திரிச்சு கொஞ்சல்லா வே யோகா ஒரு அஞ்சு பத்து நிமிஷ பண்ணிட்டுதா நெக்ஸ்ட் வேலயே பண்ணுவே யோகா இல்ல ஏதோ ஒன்னு பண்ணிட்டுதா நா நெக்ஸ்ட் வேலயே செய்வ
ம்
ஆனா இங்க இருக்கிறப்ப வந்து எனக்கு ஏ தோ ஒரு வேல இருக்கு அப்டின்னு சொல்ட்டு அரக்கப்பறக்க எந்திரச்சு பண்றதா இருக்கு
ம் ம் ம் ஆ மொதல்ல வந்து காலை நைட்டு மட் டுதா நடந்துட்டு இருந்தே அதுக்கப்பறோ ஒரு ஒரு நண்பர பாக்க போகுனுனு சொல்ட்டு கொஞ்சோ நேரமே கெளம்பலான்ட்டு ஒரு நாள் அலாரம் வச்சிருந்தே அஞ்சு முப்பதுக்கு வச்சா அந்த அலாரம் வச்சதுக்கப் றோ அ அந்த ஒரு நாள்தா வச்சிருந்தே போலான்ட்டு அது வந்துட்டு ஆஃப் பண்ணா விட்டதுனால டெய்லிமே அந்த அலாரம் அடிக்க ஆம்பிச்சிருச்சு சோ நா அத அடி க்க ஆரம்பச்சு ரெண்டு நாள் நா விட்டுட்டே எந்திரிக்கல அது சும்மா ஆஃப் பண்ணி வச்சிட்டே திரும்ப அடிக்க அடிக்கும்போது ஆ செரி எந்திரிப்போ எந்திரிச் சிருவோ நடப்போ அப்டிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து அப்றோ அப்டியே அந்த அஞ்சரைக்கு எந்திரிச்ச இப்போ அதெல்லா வந்து என்ன ஆகுதுனா தூக்க சரியா வர மாட்டிங்கிது கண்டினியூஸா அஞ்சரைக்கு அலாரம் வெ க்குவ நால்ரைக்கு எந்திரிச்சிருவே நால்ரைக் எந்திருச்சு டு நடக்க ஆரம்பிக்குறே
ம் ம் ம்
அந்த மாரி போயிட்ருக்குது அலாரனுக்கு முன்னாடே எந்திருச்சு நா எந்துருச்சு ஆமா அப்புடிதா பண்ணணும் நைட்டு ஓரளவுக்கு நேரமே தூங்கிட்டு
ம்
காலைலதா எந்திரிக்கிணு காலைல எப்புடி தெளிஞ்சிருது தன்னால நேத்து நைட்டே வந்து ஒரு படத்துக் போயிட்டு ஒரு மணிக்கி தா வந்தே ஒன் ப்றொ இருக்கு வந்துட்டு காலைல எந்த்ருச்சா ஆட்டோமேட்டிக்கா நாலு மணிக்கி தூக்கொ தெளிஞ்சிருது நாலு நாள்றக்கி திரும்பவு தூக்கமே வரவு மேட்டேங்கிது
ம் ம் ம் புரியுது புரியுது புரியுது ஆனா நம்ளுக் தூக்மே இல்லேன்னாலு வந்து நானு ஒரு வேலைக்காக ஒரு ரெண் மூணு நாளா கண்டினியூஸு இப்ப மூணு நாளா வந்து அ பன்னெண்டு மணி ஆய்டுச்சு பன்னெண்டு பன்னென்ற ஆய்டுச் சு நேத்து மட்டு கொஞ்சொ ஆனா ஒரு பதினொன்னேஹாலுக் தூங்கிட்ட ஆனா அந்த அந்த மூண் நாள் தூங்காதது இன்னமு எனக்கு ஒடம்புல வந்து ஒரு ஸ் எனர்ஜியே இல்ல ரொம்ப ஸ்டே ஸ்டென்த்தே இல்லாத மாரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு
ஆமா அது தூங்கலனு வைங்க மன மனசுமே மைண்டுமே கரெக்ட்டா வேல செய்யாது
ஆமா
டல்லாவே இருக்கு
ம் ம் தல வலிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலு வாமிட் வர் எனக்கப்டித்தா இருக்கு வாமிட் வரத வர்ற மாதிரியே அதுனாலயே சேரி இதுக்கு மேலல்லா முடியாது அப்டின் சொல்ட்டு அவ்ளோதா எ கொறச்சுகிட்ட நானு சேரி அது நம்ளுக்கு எப்பாவாதா வேல அது மட்டு அது மாரி பண்ணிட்டு ம் ஆனா மத்தியானொ தூங்குவ நானு ஆனா இந்த வேலையில் நா மத்தியானொ என்னாலா தூங்க முடியில நா தூங்குங்கி கொஞ்சொ வந்து அவ்வளொதா இன்னைக் கொஞ்சொ ரெஸ்ட்டு எடுக்கணு
ஓகே ஓகே கே ஆனா தூக்கத்த நம்ம ரொம்ப குறைவா எடவே கோ போடக்கூடாது ரொம்ப அத்தியாவஸ்யம்
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா உம் சேரி தம்பி நாங்களு இன்னக்கி பாப்பா ஸ்கூலுக்கு போலா போய் புக்கு இதெல்லா வாங்கி இன்னைக்காவ்து போ முடியுமான் பாக்கணு
ஓகே ஓகே ஆ சேரி போயிட்டாங்க போயிட்டாங்க பாப்போ பாப்பாக்கு ஆல் த பெஸ்ட் சொன்னன் சொல்லிருங்க
அ இல்ல நா நேத்துதா கேட்டங்க நாலாந் தேதின் நா நெனச்சிட்ருந்தே இவங்களுக்குல்லா பதினோரா தேதியாமா
ஓ அப்ப சரி சரி சரி ம்
சேர் பாக்லா நாங்களு வருவோ நாளைக்கி ம் ம் பாய்
ஒருரன் நிமிச